ம்
எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ அ சூப் சூப்பரா இருக்கே இன்னைக்கு நாள் நல்லா போச்சு
அ அ சாப்ட்டாச்சுங்க நீங்க எப்டி நீ சாப்ட்டீங்களா
எல்லா வேலயு முடிச்சாச்சு பசங்களு தூங்கியாச்சு இன்னு நா மட்டும்தா தூங்கணு
அப்படியா
ஆமா என்ன சாப்பாடு மதியோ சிக்கனா மட்டனா
இன்னைக்கு எதுவு எடுக்கலங்க நா வெளியே போக வேண்டிய வேலையு இருந்துச்சு அ சொ
அப்டீங்களா
வெளியே சாப்டலாங்க வீட்லதா வெஜ்ஜு தாங்க
அப்பலா ஏதோ செஞ்சுட்டீங்க
அ அதேதா
ம்
நீங்கங்க
நா நா சிக்கன் கொழம்பு வச்சுட்டு கொஞ்சோ சிக்கன் வறுத்தது என் பையன்தா சிக்கன் தா சாப்டுவாரு நல்லா அவருக்காகவே சிக்கன் செஞ்சது அவரு சாப்ட்டு போனாங்க எ ஈவினிங் வந்து ஒரு இங்க ஒரு விசேஷோ இருந்துச்சு அதனால எங்க வீட்டுக்காரு பையனு போயிட்டு அவுங்க அங்க சாப்ட்டு வன்ட்டாங்க இங்க கொஞ்சோ இருந்தது அத நா சாப்ட்டே ஏ பொண்ணுக்கு இட்லி ஊத்தி குடுத்தே அவ சாப்ட்டா அப்ப இவ்ளோ நேரோ வரைக்கு டிவி தா பாத்துட்டு இருந்தாங்க எல்லாரு இப்பதா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏதோ ஏதோ சொல்லி டிவி எல்லா நிறுத்து லைட் எல்லா ஆஃப் பண்ணி தூங்க வச்சுட்டு
ஓகே
அ அப்றமா சரி நம்மளு அப்றோ தூங்கலா இன்னு கொஞ்சோ நேரத்துல தூக்கோ வரல எனக்கு எனக்கு மதியோ தூங்கிட்டே நானு சாப்ட்டேனா நெறையா எல்லா பசங்களு தூங்க அமைதியா இருந்ததா நானு தூங்கிட்டே பாத்தா அஞ்சு மணி ஆயிடுச்சு எழுந்து அப்பறமா வேல செஞ்சோ சரி அதனால தூக்கோ வரல சரி அதா இப்ப வரைக்கு ஒங்கட்ட பண்ணிட்டு இருக்கே நீங்க உங்களுக்கு எப்டி போச்சு ஏதாவது எங்கயா போ எங்க போனீங்க
இன்னைக்கு வந்து நாங்க ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோங்க அவுங்கள பாத்து ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு
ம் ம் ப்ளான் பண்ணிட்டு போனீங்களா இல்ல திடீர்னு போணுன்
ஆ ரொம்ப நாள் ப்ளானுங்க ஆனா கொஞ்சோ திடீர்னு கெளம்பிட்டோ
சரி பாக்கணும்னு இருக்கு அதா இன்னைக்கு போயிட்டீங்க அப்றோ
போயிட்டு அங்க அவுங்க வீட்ல நெறையா மாங்கா அதெல்லா பறிச்சிட்டு
ஆனா இது மாங்கா பா டைம் சீசன்றதுனால மா எங்க பாத் தாலு மரத்துல மாங்கா காய்க்குது பாக்கவே அழகா இருக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்லல முன்னெல்லா அந்த மாரி கலர் கலரா ரெண்டு கலர் இருக்கற மாங்காலா ரேராதா பாக்க முடியு இப்ப எங்க பாத் தாலு அந்த ஒரு மாதிரி கலர் இருக்கு பிங்க்லயே ஒரு மாதிரி டார்க்கா இருக்கு இன்னொரு கலரு கலந்திருக்குது பாக்கவே ஆச்சிரியமா இருக்கு எல்லா மாம்பழோ சாப்டுட்டு வீட்டுல போட்டு முளைய வச்சுட்டாங்க போல
அத அத
இங்க எங்க வீட்டுப் பக் த்ல கூட ஒரு காடு மாதிரி கொஞ்சோ இது வந்து ஆக்சுவலா தெருவில்ந்து சந்து ஒரு சின்ன சந்து இதுல ரெண்டு வீடு மட்டு தா இருக்கு அந்த ரெண்டு வீடு பக்கத்துல ஆ இங்க இப்ப முன்ன கொஞ்சோ ஒருத்தவுங்க இருந்திருக்காங்க ஒரு ரெண்டு பேரு ஆனா அவுங்க இப்ப வீடு வேற துல கட்டிட்டு போனதுனால அந்த எட வந்து இடிஞ்சு போய்ட்டு அப்பப்ப அப்டியே கொஞ்சோ பழைய எடோ மாரி ஆகி அங்க நெறை செடிெல்லா மொளச்சு மரல்லா இடுக் இருக்குது இங்க அதுல ஒரு மாங்காய மரோ நெறைய மாங்கா யாரு பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாத எடத்துல ஒரு மரோ அங்க அவ்ளோ மாங்கா ஆமா அதுலேத்த மாங்கா மரோ இருக்கு அப்றோ இந்த நுங்கு சொல்லுவாங்கல்ல சாப் பாத்தே சாப்ட்டுருக்கீங்களா அது அந்த மரோ அது அந்த மாரி இன்னு ரெண்டு மூணு மர் ஆனா அது உள்ள நெறைய பாம்பு வேற இருக்கு வந்து போவு இது சந்துன்றதுனால நெறையா செடி இதுல்லா முளைஞ்சி போயிருக்கா வீடு பக்கத்துல அது இதுல நெறைய பாம்பு ஆ இதெல்லா இருக்கு ஆ அதுனால அந்த உள்ள போய் பறிக்கவு முடில எப்டி இருக்கு பாருங்க ஆ இதுனால அந்த தேக்கு மரோ இருக்கு இல்லப்பா அந்த தழெல்லா விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து அந்த இடமே அப்டியே ப அப்டி இதான மாதிரி ஃபுல்லா ஆனா மாதிரி கால் வச் சி நடக்கு போது இருக்காது அதுனால கீழே என்ன இருக்குன்னு கூட தெரியாது நம்ம போனா அதுல பாம்பு அடில படுத்துட்டு இருந்தா கூட டக்குன்னு இது பண்ணிட்டா தெரியவே தெரியாது
எதுவு போயிராதீங்க ம் ஏன்னா இப்ப இந்த வெயில் காலத்துக்கு பாத்தீங்கன்னா நெறையா அப்டியே
க்கு ஆ ஆமாம் இங்க நாங்களே ஒரு டைம் பாக்குறோ ஒரு ஒரு டைம் இந்த இந்த இதெல்லா அப்டி போகுது அது மட்டுக்கே சாதாரணமா போற மாரி போகுது மஞ்ச கலர்ல நா பாத்தே ஒரு ஒரு பாம்பு செம்ம மஞ்சள் ஃபுல்லா நம்ம மஞ்சள் வைக்கிறோல்ல சாமிக்கி அந்த மஞ்சள் ப்பா அந்த அளவுல நல்லா திக்கா அவ்ளோ நீட்டு ஆ அதா சொன்னாங்க ஒருத்தவுங்க
இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டு கிட்ட பாத் பா்த்தீங்கன்னா நாங்க தோட்டோ நெறையா தோட்டம் எல்லா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நாங்க அந்த எடத் துல கொஞ்சோ ஷெட்டு மாரி போட்டு வச்சிருக்கோ என்னன்னா இந்த தேவையில்லாத பொருட்கள எல்லா அதுக் க்குள்ள போடுறக்காக கடப்பாறை மம்முட்டி அந்த மாதிரி ஏதாவது இந்த லீப்பர் அந்த மாரி இருக்கதெல்லா கொண்டு போய் அதுல வைப்போ ஆ அந்த அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு பாம்புங்க
பொருள் இருக்க இடத்துல தாப்பா இ பாம்பு இருக்கு நிஜமாவே நா அந்த இறும்பு ஜாமா இந்த பிளாஸ்டிக் அது மாரி நம்ம போட்டு வைக்கிறோ பாத்தீங்கன்னா அதிக எப்டிதா அதுல வருமோ தெரியல இங்க எங்க வீட்டுல கூட எங்க நாத்தனார் ஒருத்தவங்க இரும்பு கட வ வச்சிருக்காங்க அவுங்க வீடு வந்து வாடக வீடுங்கறதுனால அங்க வைக்க முடியாது இந்த பொருளா அவுங்க அந்த மூட்ட மூடுச்சு போய் அந்த இரும்பு ஜாமான்லா இங்கேதா வச்சிட்டு போவாங்க அந்த மத்த படிக்கட்டு கீழ கூண்டு மாதிரிவே இருக்குல்ல பவி இது போதுனா அது கீழே நாங்க போட்டு வச்சு வச்சிருந்தோ அவுங்க இரும்பு ஜாமான் வாங்குனா தேரமாருந்தா ஆளில்லாதப்ப எடுத்துட்டு போயிடப் போறாங்கன்னு அத எடுத்துட்டு போறப்ப அந்த மூட்டக்குள்ளர்ந்து பாம்பு ஒரு டைம் வெள்ல வந்துச்சு அப்ப அவுங் போய் வீகப் அங்க பிரிக்கிறப்ப கட போடுற எடத்துல அந்த மூட்டையப் பிரிக்கிறப்ப அது எப்புடிதா அத அடிச் ச அந்த சாக்கு இந்த சாக்கு இந்த சாக்கு தான அது எப்புடிதா அதா தெரியில ஆ புடிக்ல அவங்க தெ தெறந்தது ந்த உஸ்ஸுன்னு வெளியில வந்ததுப் பாரு பயந்துட்டு எல்லா மூட்டைய போட்டுக் கீ எடைய எடைய ஓடி வந்துட்டாங்க அதுக் எப்பிடியே அப்பற அப்பற எறங்கி எப்பிடி போச்சுன்னு தெரியில கொஞ்சொ நேர கெழிச்சு எல்லா ஏதா ரெடி பண்ணி போற்துக்குள்ள அது காணோ இருந்த எடம் தெரியில ஆம்மா அதுல்ல
எங்களுக் ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க பாம்பு புடிக்கிறவங்க இப்ப எங்க செட் ட்ல வந்தப்ப ஒரு பாம்பு இவுரு வந்து அந்த அந்த அன்னைக்குன் பாத்து ஞாயிற்றுக்கிழமையா பொய்டுச்சுங்க இவுரு வந்து கிரிக்கெட் வெளையாட பொயிட் டாரு கிரிக்கெட் வெளையாட போயிட்டாருங்க அந்த டைம்ல செரி ஷெட்ல வந்து ச் கொஞ்சொ தேவயில்லாத டைல்ஸ்எல்லா போட்டு வச்சுருந்தோ அந்த ஷெட்லருந்து ஒரு டைல் மட்டு எடுக்கிறதுக்காக போய்ருந்தோ அப்ப பாத்தீங்கன்னாய் அவுரூட அண்ணா தா போனாரு போனது பாத்தா அப்பிடியே புஷ்ஷுன்ட்டு வந்துச்சுங்க அப்பற நாங்க அப்பவே வந்து வெளிய வந்து நின்னுட்டு அந்த பாம்பு வருதா இல்லையான் பாத்து ட்டு நாங்க வந்து பா அந்த பாம்பு புடிக்கிற அந்த பையனுக்கு வந்து கால் பண்ணுனோ அப்பற அந்த பையெ சீக்கிரமே வன்ட்டா ஒரு இருவது இருவது நிம்ஷத்துல வன்ட்டா அனா நாங்க வெளில நின்னு பாத்துக்கிட்டா அந்த பாம்பு போவாத மாரி அப்ப வந்து உள்ள வந்து அந்த பையனு தேடி சல்லடப் போட்டு தேடுனா ஆனா கெடைக்கவேல்ல ஆனா கோ இல்ல பாம்பு இருக்குங்க
க்குதா
இருக்கு ஆனா அது அடில போய் ஒளிஞ்சிருச்சு கடைசில எப்டியோ அந்தப் பையே கண்டுபுடிச்ட்டாங்க கண்டுபுடிச் எடுத்துட்டு போயிட்டா போனதுக்கப்பற இந்த வீட்டுக் கரு வந்தாரு அவரு கிட்ட நாங்க சொன்னேங்க அ சொல்லிட்டு நாங்க அந்த ஒரு பதட்டத் தெர்ல நாங்க அந்த டோர வந்து சாத்தாம வந்துட்டோ உடனே எங்க வீட்டுக்காரர் வந்து இந்த கதையெல்லா கேட்டுட்டு மறுபுடிய் டோர சாத்தாம வந்திருக்கிறீங்களே மறுபடியு பாம்பு போனா என்ன பண்றது அப்டின்னு கேட்டாரு ஏங்க ஒரு நாளைக்க ஒரு பாம்புதா வரு ரெண்டு பாம்பா வரு அப்பின்னு நா சொன்னெங்க போய் பாத்தா அவருக்கு இந்த அதாவுது கதவுக்கு முன்னாடி வந்து புஸ்ஸுன்னு எடு எந்திரிச்சு நின்னு பார்த்துட்ருக்கெங்க அதனோட ஃப்ரெண்டக் காணோன்னு அப்புடியே எந்துருச் நின்னு பாத்துட்டுருக்கு அப்புற இவுர் டக்குன்னு ஒடியாந்தாரு நா இருந்துட்டு வெளையாட்டுக்கு தா ஒடியாறாரு பொல அப்டின்னு நென
அனா பாம்பு காதுல்லா கேக்குன்னு சொல்லுவாங்கல்லப்பா அதல்லா உண்ம தா நம்ப பேசுறோல்ல நம்ப சவுண்டு கேட்டாலே அதுங்க அலர்ட் ஆயிடுதுங்க அப்டே அதுங்க அந்த நிமிஷொ அந்த எடத்துல ய ஆள் இல்லன்னு தெரிஞ்ச கம்முன்னு இருக்குங்க நம்ப்ளோட சத்தமோ இல்ல நம்ம ஸ்மெல்லோ அதுக்கு தெரியுமா என்னன் தெரியில நம்ப் இப்ப யாரா வர்றோ அது ஆ அதுக் தெரியும் போல அது ஒடனே அது எப்பிடி தப்பிக்கலா அங்க ஏதாது சின்ன ஓட்ட இருந்தா கூட எப்பிடி மறையலா ஏனா ரெண்டு மூணு வாட்டி இங்க பாத்ரூம் தோட்டத்துல தோட்டத்துலருந்து பாத்ரூம் பக்கத்துல பாம்பு உள்ள வந்துடுச்சுப்பா ஏறி மதுல தாண்டி அனா பாம்பு மேல ஏறாதுன் சொல்லுவாங்க ரொம்ப மதுல்ல ஹைட்ல்லா ஏறாதுன் சொல்லுவாங்கல்ல அதா ஏறிடுச்சுப்பா ஏறி வந்து அந்த பாத்ரூம் பக் பக்கத்ல கொஞ்சொ ஈரப்பதமா இருக்கற்த்னால அங்க சுருட்டிட்டு படுத் டுட்டுருக்கு நீ இப்போ ஏறுமா ஆ ஆனா சொல்லுவாங்க பாம்பு ஹைட்டு ஏறாது மெத்த படிக்கட்டலா ஏறாதுன்னு சொல்ல மாட்டாங்க
அப்டில்லங்க ஏசி வீட்டுக்குள்ளயே வந்துருதுங்க மர ஏதாவது பக்கத்துல இருந் து அந்த மரத்து மேல ஏறி போகுது ஆ வீல விழுந்து அப்டியே ஏசிக்கு அந்த ஹோல்ஸ் போட்ருப்பாங்கல்லங்க
ஆ ஆமா ஐயோ அதா ஒரு வாட்டி எங்க வீட்டு உள்ள வந்து போல பாம்பு அதா எப்படி வந்துச்சு எப்டி வந்துச்சு நாங்க எல்லா மண்டைய பிச்சுக்கிறோ இந்த பக்கம் வர வழியே இல்லையே செவரு பெரிய செவரு தா ஆனா அது அவ்ளோ ஹைட் ஏறாதுன்ற அளவுக்கு ஒ கொஞ்ச சின்னதா இருந்தா கூட ஏறிடும்பா ரொம்ப பெருசு தா ஆனா ஒரு வாட்டி உள்ள அந்த பா திரோ எல்லா கவுப்போல ஸ்டாண்ட் அந்த பொ ஒரு பேஷனுக்குள்ள குட்டி குட்டி பாம்பு ஒன்னு சுருட்டிட்டு இருந்தது பேஷனை எடுக்க போம்போது பாத்தோ அய் எப்ட்றா பாம்பு அங்க போய் ஏறிய உள்ள பேஷன் உள்ள அழகா போய் படுத்துட்ருக்கு அதல்ல சுத்திக்கிட்டு எப்பா இந்த பாம்பெல்லா நெனைச் சாலே ஒரு மாதிரி இருக்கு என்ற நானு நா எங்க வீட்ல இருக்கும்போது பாம்புலா ஒ பாத்ததில்ல அவ்ளோவா ஏதோ ஒரு வாட்டி ரா கம்மியா பாத்திருக்க ஆன இங்க எங்க மாமியார் வீட்டுக்கு வந் ததுல இந்து நா ஒரு அஞ்சு ஆறு வாட்டியாது உள்ள பாம்பு பாத்துட்டு இருப்பே ரெண்டு வாட் டு எங்க வீட்ல அடிச்சிடாங்க அதுக்கப்பற நல்ல பாம்பு அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வாட்டி அத அடிக்காம வுட்டாச்சு ஒரு சில டைமு தப்பிச்சு போயாச்சி
நீங்க கால் பண்ணிருங்க
இல்ல இங்கெல்லா யாரு அந்த மாதிரி இல்லப்பா அந்த மாதிரி புடிக்கிறவங்க இல்ல க அவுங்கவுங்க இது கிராம தனா நா சொன்னேல அது அவுங்கவுங்க வீட்டுக்கு வந்துருச்சுனா ஒன்னு தொரத்தி விட்டுருவாங்க இல்லேனா இந்த கல்பூரம் காட்டுவாங்க பாத்திங்ளா னு காட்டிடுறாங்க அது போயிடுது இல்லேனா அடிச்சிடுறாங்க அப்டிதா பண்றாங்க இங் இங்க பாம்புலா புடிக்க மாட் ஏன்னா இந்த எடத்துல நெறிய அந்த மாதிரி இருக்குப்பா இங்கு காடு மாரி இக்கு இந்த எட இந்த மாரி இருக்கிறதுனால மரோ செடி கொடிலனா பாம்பு ப்ரீக்குவண்டா இங்க இருக்குது அதனால இங்க இருக்கவங்களா அத சாதணமா எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல ம்
புறங்கள்ல பாத்தீங்ன்னா அது பெருசா எடு
ஆமா ஆமா அது எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா பயமா இருக்கு அந்த மாரி பாம்பு பெருசு பெருசா இருக்குப்பா அது கொத்துச்சுன்னா நம்ம நேர ஏதோ தப்பிச்சுடுறோ இவ்ளோ வாட்டி தப்பிச் தாச்சு கடவுள் புண்ணியத்துல ஏதோ ஒரு டைம் நம்பள கொழந்தைங்க வச்சிருக்கோ எனக்கு அதுதா பயமா இருக் நம்மனா தெரியு நம்ம பாத்துட்டு நம்ம எதாவது இருப்போ எதாது
ஓகேங்க உங்க கூட பேசனதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னொரு பதிவுல பாக்கலாங்க ஓகே ஓகேங்க